வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
வணக்கம் தோழி நல்லா இருக்குறே கேக்குதா நா பே
ம் ஆ கேக்குதுங்க தோழி தெளிவா கேக்குதுங்க சேரிங்க தோழி இப்போ எனக்கு என்ன சந்தோகோ அப்டின்னா அத கிளாரிஃபை பண்றதுக்குதா கூப்டேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீக காலத்துல வந்துட்டு நமக்கு இப்போ ஆன்லைன் ஷாப் அப்டிங்கன்னு சொல்லிட்டு நறைய வலைதளங்கள் இருக்க பற்றா குறையில சமூக வலைதளங்களு நெறைய வந்து விஷயங்கள் வந்து போட்றாங்க நமபோ அதுல வந்து ஷாப்பிங் பண்றது நமக்கு ஒரு நல்லதா இல்ல வந்து இல்ல நம்ம நேர்ல போயி துணிய வந்து நம்ம தொட்டு பாத்து உணர்ந்து அப்புடி வாங்குறது வந்து நல்லதுங்ளா தோழி அத பத்தி எனக்கு ஒரு சின்ன ஒரு இது ஏதாது சொல்ல முடியுங்களா
ஆ சொல்றே தோழி எனக்கு என்னோட கருத்துப்படி சொல்றது என்னன்னா நேர்ல போயி வாங்குறதா சிறந்தது ஏன்னா நம்ம பாக் பாக்காம வாங்குறோ அதுவே நல்லாதா தராங்க தர்லன்னு சொல்லல்ல இருந்தாலு மன திருப் தி அப்டின்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்ளா நம்ம நேர்ல போயி இங்கந்து வீட்ல இருந்து போயி சில சில பேருங்களுக்கு வேல காரணமாக செர் போனுமா அப்டின்னாங்க சில பேருக்கு வெளிய போய் ஷாப்பிங் பண்றது வந்து ரொம்ப புடிக் ஒ வெளியே போனோ ஐஸ்கிரீம் சாப்டோம் இல்ல ஏதாச்சும் ஒரு டின்னரோ லன்சோ பிரேக் ஃபாஸ்ட்டோ எனோ சாப்புட்டு அப்டியே ஷாப்பிங் மால்ல சுத்திட்டு கொஞ்ச நேர டைம் ஸ்பெண்ட் பண்ணிட் டு பசங்களோட வெளியே போ முடிய மாட்டேக்குதல்ல பசங்க கூட்டிட்டு சோ அதனால அவுங்க கூடயும் போய் செ எப்டி க துணி இருக்குது அப்டின்னு பாத்து நம்மளால வாங்க முடியும் தான அது தொட்டு பாக்கும் போது அந்த பேப்ரிக் நல்லா இருக்குதா அந்த காட்டன் மெட்டீரியல் எப்டி இருக்கு நம்ம கு அது சூட்டபுல்லா ஆகுமா நம்ம ஒடம்புக்கு போட்டா அது கரெக்ட் டா இருக்குமா அப்டின்ட்டு நம்ம நேர்ல பாத்து வாங்கறத விட நேர்ல பாத்துதா வாங்க முடியும் ஆன்லைன் ஷாப்பிங்ல வாங்க முடியுமா வாங்க முடியாது தான
ம் ஆமா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க ஆனா வந்துட்டு இப்போ விலைவாசி வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் வந்துட்டு பாக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து கம்மியாக இருக்கு இதே நம்ம நேர்ல போய் வாங்குறதுல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி நான் வந்து இது பண்ணியிருக்கேன் தோழி இந்த மாரி உங்களுக்கு எதுக்காவது வந்து ஃபீல் ஆச்சுங்களா
ஆ ஆவதான் செய்யுது இல்லன்னு சொல்லல னே ஆன்லைன்ல வந்து தள்ளுபடி ச் சொல்றான் அது சொல்றான் ஆனா நேர்ல போய் வாங்கும் போது குறைக்கிறன்னு சொல்லுவான் பட் அவன் குறைக்கவே மாட் ஏனோ நூறோ பத்தோ என்னோதான் குறைப்பான் ஆனா ஆன்லைன்ல வந்து அது மாதிரி இருக்காது நம்மக்கு மணியும் சேவாகும் தான் பட் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது தான நல்ல ச சில இது மெட்டீரியல்லாம் நல்லாதான் வருது நல்லா தான் தராங்க இல்லண்ட சில மெட்டீரியல் வந்து டேமேஜ் ஆயி வருது சில இதுக்கு கொஞ்ச நாள்யே ஃபேடாயிடுது இதே கடை இலன்னா நம்ம போய் கேட்கலாம் இது டேமேஜ் ஆயச்சு எனக்கு வேணும் அப்படின்ட்டு இதுல இருந்து ரிட்டர்னும் போட முடியுது பட் இருந்தாலும் அது நல்லா திருப்பி வேற பொருள் நல்லா கிடைக்குமா அப்படின்னுட்டு எவ்ளோ சந்தேகங்கள் இருக்கு இருக்க தான செய்து தோழி
ஆமா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க ஆனா வந்துட்டு நம்ம இது மூலியமா வந்துட்டு நம்ம உக்காந்த இடத்துல இருந்தே அழைச் சல் இல்லாம கம்மி காசுக்கு வந்து நம்ம வாங்குறோம் இதே நம்ம வெளியே போய் வாங்கணும் அப்படின்னா அலைஞ்சு திரஞ்சு கஷ்டப்பட்டு அந்த ஒரு நாள் நமக்கு வீணா போயிருது இல்லைங்களா இந்த பக்கம் வந்து நம்ம வேலை பாத்துட்டு இருந்தாலும் பிடித்த தணி இப்போ வந்து எங்கள் அம்மாக்குதாவ துணி பிடிச்சிருக்கு அப்டின்னு சொல்லி அனுப்பினாங்க அப்டின்னா நான் அது ஆர்டரை போட்டு கொடுத்துர்றா அவங்க அட்ரெஸுக்கு ஆஹ் இதே வந்து நம்ம வெளியே போய் அழிஞ்சு தெரிஞ்சு வாங்குறோங்கும் போது கண்டிப்பா ஒரு நாள் இல்லாம நம்ம வரமாட்டோம் நம்மளு இன் ஒண்ணு வாங்கலான்னு போவோம் ஆனா பத்து பொருட்கள் வாங்கிட்டு வருவோம் சம்பந்தம்மே இல்லாம துணி வாங்கலான்னு போவோ ஆன வேற வேற பொருள் தா வாங்கிட்டு வந்திருப்போம் சோ நான் இது வந்து பாத் தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நமக்கு செலவும் வந்து ஒரு பக்கம் அதிகமாயிட்டு தான் போது ஏன்னா நம்ம பாத்தது எல்லாமே வாங்குவோம் அது நமக்கு உபயோகம் இருக்காது வீட்டுல சும்மாதான் கிடக்கும் இருந்தாலும் அத வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம் அந்த மாரி ஒரு பழக்கம் மேக்ஸிமம் எல்லாத்துக்கிட்டுமே இருக்கு இந்த மாரி இருக்கும்போது நம்ம அந்த செலவு செலவை வந்து தவிரு கலாம் இல்லலைங்களா நம்ம ஆன்லைன்ல வாங்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல
கரெக்ட் தான் தோழி கரெக்ட் தான் இலைன்னு இல்ல இப்ப வெளியே போனாவே நம்ம சும்மா எதுக்குமே இல்லாம சும்மா வெளிய போனாவே கையில பத்து பொருள் வாங்கிட்டுதா வறோ இல்லன்ட்டு இல்ல அ நீங்க சொல்றது கரெக்ட்டு தா ஆன்லைன்ல வாங்கி கில்லாம் நேரம் மிச்சம் செலவு மிச்சம் நம்ம எப்போ பாரு வேலையே தான செ செஞ்சுட்டு இருக்றோம் கொஞ்சம் ரிலாக்சேஷனா நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் இந்த சாக்க வச்சுதான நம்ம வெளியவாச்சு போ முடியுமே இல்ல இது வாங்கணும் இதை செய்யணும் சரி இதுக்காகாச்சு நம்ம வெளிய போலாம் கொஞ்சம் நம்ம மனச வந்து ரிலாக்ஸா‌ வெச்சுக்கலா வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் டைமை வந்து நம்ம இது பண்ணலாமே அப்படின்ற எப்பபாரு வேல வேல வேல வேல வேலை செஞ்சுக்கிட்டே தா இருக்கிறோமே சரி கொஞ்சம் நம்ம பாடிக்கும் நம்ம மைண்டுக்கும் நம்ம மனசுக்கும் கொஞ்சம் ரிலாக்சேஷன் வேணும்தானே
ம் ஆமா தோழி சரியா சொன்னீங்க அ சரி இப்போ அந்த மாதிரி ஒரு இப்ப ஒரு துணி கடைக்கு போய் வாங்கறோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த க்ரவுடு எல்லாம் எப்படி தோழி நீங்க சமாளிக்கிறீங்க அதுலயும் வந்து இந்த தீபாவளி பொங்கல் டைம்ல்லாம் வந்தா நம்ம சொல்லவே வேண்டாம் அந்த மாதிரி இரு இருக்கும் போது நம்ம தொலைஞ்சா போயிருவோ அந்த அளவுக்கு ஒரு கிரவுட் வந்திருக்கும் அந்த இத நீங்க எப்படி சமாளிக்கறீங்க தோழி
அத நம்மளுக்கு தெரியும்ல இந்த போ தீ என்னது இந்த மாறி‌ தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் பொங்கல் இது மாதிரி வரும்போது தெரி இந்த டைம்ல தான் கட இப்ப பத்து மணிக்கு நீங்க போய் பாருங்க கட ஓபன் பண்ற டைம்ல பதினோரு மணிக்கு அப்டியில்லனா ஒரு பன்னண்டு ஒரு மணிக்கு அது மாறி போய் பாருங்க னமே இருக்காது காலியா தா இருக்கோ இதே நீங்க சாயங்கால ஈவினிங்கா ஒரு ஆறு மணிக்கி இல்லன்ன ஏழு மணிக்கி எட்டு ம ஏன்னா அப்பதா எல்லாருமே வேல விட்டு வரவு செய்வாங்க அப்பதா சரி ஷாப்பிங்க்கு போலான்ட்டு அப் அப்பதா அவுங்களு வருவாங்க நம்மளுக்கு டைம் வீட்டுல இப்ப இருக்கிறோ அப்டின்னனா இந்த டைம்ல போய்க்கலா நம்மோ அப்போ அந்த டைமுக்கு தா போனோனா அந்த டைமுக்கு போனா கிரவுட்ல தொலஞ்சிதா நம்ம போவோ நம்ம டைம்ம மாத்திக்கனு நம்ம வீட்லதா இருக்கறோ அப்டின்னா நமக்கு தோதுவாதான இருக்கு நம்ம எப்ப வேணா போய்கலா தான நம்ம அந்த டைம்ல போனோனா நா அந்த டைம்ல நம்ம மாட்டிக்க தா செய்வோ நம்ம மாத்திக்கணு டைமிங் ஷாப்பிங் பண்ற டைமிங்கு கொஞ்சோ அ இயர்லியா மார்னிங்ல ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு அப்டி போயிட்டு வந்துர்னோ
ஆமா தோழி சரியா சொன்னீங்க அதுல்லா மட்டுல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ வந்து ஒரு பெரிய கடைகளுக்கெல்லா நம்ப போறோ துணி வாங்குறக்கு கொஞ்சோ நல்லா பிராண்டடா இருக்கணு துணி அப்டியெல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ப போற நேரத்துல வந்துட்டு அந்த நேர காலமும் இருக்கு இப்ப வந்துட்டு நம்ப ஒரு விசேஷ நாட்கள்ளையோ சுபமுகூர்த்த நாட்கள்ளையோ போய் எடுத்தோ அப்டின்னா புதுசா திருமணம் ஆறவங்க அந்த மாதிரி வந்து எல்லாருமே ஃபேமிலியோட வந்து எடுப்பாங்க அது ஒரு முறை இருக்கு அந்த மாறி வந்து முகூர்த்தப்பட்டோ அந்த மாதிரி பாக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப க்ரவுடா இருக்கு அவுங்க எல்லா நேர கட ஓப்பன் பண்ணும் போதே வந்து வந்துருவாங்க நீங்க சொல்லும் போதா எனக்கு நிய ச ஒரு சம்பவம் வந்து நினைவுக்கு வருது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துலதா வந்து திருமணம் ஆச்சு அந்த மாதிரி பொழுதுல வந்து பாத் தீங்கன்னா நாங்க எங்களுக்கு திருமணமான சமயத்துல எந்த ஒரு விசேஷமோ அந்த மாதிரி கெடையாது பொங்கலோ எதுவுமே கெடையாது அப்போ வந்துட்டு சேரின்னு சொல்லி நாங்க பத்து மணிக்கே வந்துட்டு ஏன்னா நல்ல நேர குறிச்சு குடுத்துட்டாங்கன்னா அந்த நல்ல நேர த்துக்கு கட தொறக்கறக்கு முன்னாடியே போய் நின்னோ அந்த மாறி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்கள மாதிரி அது திருமண கால அப்டிங்கறதால அ லனால எப்டி சொல்றது எல்லாருமே திருமணத்துக்கு வந்து யார் இது பண்ணுவாங்ளோ அவுங்களே குடும்பத்தோட அப்டியே வந்துருந்தாங்க சித்தி சித்தப்பா அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே வயசானவங்க மொத கொண்டு நாங்களு அப்டித்தா போயிருந்தோ போயிட்டு மாப்ள பொண்ணு எல்லாருமே வந்து அங்க கூடி வந்து எடுத்தது ரொம்ப ஒரு இதா இருந்தது அங்க நா ங்க பண்ண ஒரு விஷய என்ன அப்டின்னா கட தொறந்து ஏ என்னோட வருங்கால கணவரு வர்றதுக்கு வந்து கொஞ்ச சிரமம் ஆயிருச்சு லேட்டாயிருச்சு இருந்தாலு சரி அவரு பதினோரு மணிக்கு தா வந்தாரு நாங்கல்லா ஒம்பதே காலுக்கே போய் நின்னுட்ட கட முன்னாடி கடத் தொறக்குறக்கு ஒரு ஒம்பதே முக்காலு பத்து மணி பக்கோ ஆயிருச்சு சேரி சேரி வந்த ஒடனே அவரு வந்து கடக்காரரு என்ன பண்ணாரு அப்டின்னா எல்லாத் துணியு காமிச்சாரு இந்த சாரீ போட்டுக்கோங்க யாரு பொண்ணுங்கும் போது நா தா பொண்ணு அப்டின்ன செரி முகூர்த்தப்பட்டு பாக்குறீங்ளா கல்யாணப்பட்டு பாக்குறீங்ளான்னு கேட்டு எல்லாமே எடுத்து போட்டாங்க அப்றோ எல்லாருமே பாத்தாங்க ஏ கூட வந்திருந்த பெரிய அம்மா பாட்டி எல்லாருமே பாத்தாங்க அ மாப்பிள்ளையோட அம்மாவு அப்பாவுமே வந்திருந்தாங்க அவங்களு பாத்தாங்க இது எடுத்துக்கோமா இது நல்லா இருக்கோன்னாங்க ஹ நீங்க யார் சொல்றது எடுக்க மாட்ட அவரு வந்து என்ன சொல்றாரோ அதா எடுப்பேன்னு சொல்லி பாவோ ஒரு மண் நேரோ யாரையுமே எல்லாரு துணிய பாத்தாங்ளே தவர யாரையுமே நா வந்து துணிய எடுக்க விடல அதுக்கப்றோ சேரின்னு சொல்ட்டு அப்றோ அவரு வந்ததுக்கு அப்றோ அவரு வர்றது வந்து வேலையோட தா வந்திருந்தாரு அப்றோ ஃபோன் பேசிட்டே தா வந்துட்டு இருந்தாரு அப்றோ அதுக்குள்ள அந்த இவரு வந்து எனக்கு நல்ல பரிச்சயமாயிட்டாரு இந்த கட அந்த சேல்ஸ் பண்ற அந்த ஐயாவு வந்து நல்லா பரிச்சயமாயிட்டாரு அப்றோ யார் மாப்பிளன்னு கேட்டாரு இவரு தா மாப்ள்ள அப்டின்ன நீங்க பொண்ணாணு கேட்டாரு ஆமா அப்டின்ன சேரி ஓகே அப்டின்னு சொல்ட்டு பரவால்ல மாப்பிள்ள நல்லா இருக்காரு ம் வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணாங்க அப்ப மாப்பிள வர வரை க்கு நா எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுது அவருக்கு ஒரு இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு பண்றதோ இல்ல ஒரு நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயத்துக்கு வந்து பண்ணுறதுங்கும் போது நம்ம ஆன்லைன்ல வந்து இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் போட முடியாது இல்லைங்களா தோழி குடும்பத்தோட போய் நம்ப அந்த அந்த இது நனைவுகள் எல்லாம் இப்பவும் நினைச்சல்ல எனக்கு சிரிப்பா தா வரும் கடைசியில வந்து அப்பமும் வந்து ஒரு சங்கடம் வந்து உருவாச்சு என்ன அப்படின்னா பாட்டி வந்து பாரம்பரியமா ரெட் கலர் சேரிதான் வந்து திருமணா அப்போ கட்டுவாங்க பொண்ணு அப்படின்னாங்க என்னோட கணவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ராமர் பச்ச மாரி ஒரு கணவர் வந்து பிடிச்சது மயிலுக்கு வர அந்த பச்ச கலர் மாரி புடிச்சிருந்தது அப்ப வந்து எப்பவுமே நா வந்து கணவன் சொல்றதான் நம்ம கேட்போம் அது கல்யாணத்துக்கு முன்னாடிலா சொல்லவே வேணா அப்புறம் செரின்னு அந்த பாட்டி வந்து கட சி வரைக்கும் நா அத எடுப்பன் நினைச்சிட்டே இருந்தாங்க ஆனா நா முகூர்த்தப் பட்டுக்கும் செரி கல்யாணத்துக்கு இதுக்கும் சரி எடுக்கல இவரு ஆசப்பட்ட அந்த ரெண்டுமே ஒரே கலரா தா இருக்கும் என் நெறைய பேர் சொன்னாங்க மாத்தி மாத்தி எடுங்க ஒரே கலர் போடாதீங்க அப்படின்னு ஆனா நாங்க வந்து பச்ச கலர் தான் ரெண்டுத்துக்கும் எடுத்தோம் முகூர்தத்துக்கும் சரி கல்யாணத்துக்கும் அந்த கல்யாணத்துக்கும் ரிஷ இதுக்குமே ரெண்டுத்துக்குமே வந்துட்டு எப்படின்னா ஒரு வாரத்து வித்தியாசலத்துல தா வந்து நாங்க கல்யாணம் பண்ணோம் முன்னாடி வந்துட்டு நாங்க நிச்சயம் பண்ணிட்டு அப்புறோ கல்யணொ பண்ணோம் நிச்சத்துக்கும் பச்ச கலரு இதுக்கும் பச்ச கலரு பாவோ அந்த பாட்டிக்கு கடைசிலதா தெரியும் கல்யாணத் தப்போ அப்போ நா எடுத்து கொடுத்த சேலை நீ கா எடுக்கவே இல்லையா னு எசுக்கல பாட்டி அப்டின்ன பெறவு செரி தீபாவளிக்காது எடுத்துக் கொடுங்க அப்டின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி எல்லாமே வந்து நடந்தது அத நெனைச்சாலுமே இப்பவுமே எனக்கு ச இப்படிய எல்லாம் இருந்தா மாணவ அப்படின்னு சொல்லிட்டு அது திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் கொஞ்சம் அப்டியே மாறு இல்லலைங்களா
அதா மீம்ஸ் எல்லா பாத்தீங்களா இதே ஆன்லைன்ல இருந்த நம்ம ஆ ஆ ஆன்லைன்ல எடுத்த இது மாரி எந்த இதுமாரி நம்ம கிடைச்சுக்காது இப்ப பாருங்க இப்போ வரைக்குமே உங்க மனசு எந்த அளவுக்கு அந்த சந்தோஷத்த தருது அத யோசி பாக்கும்போது செரி இது மாரி எல்லாம் இருக்குது இது மாரில்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு பாருங்க அதுதா சொல்றோ நம்ம ஆன்லைன்ல பண்லா ஆன்லைன் பண்ணக்கூடாதுன்ட்டு இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இது மாரி வரல இதே நீங்க இப் இப்ப கல்யாணத்ககவர் மாடு கூட ஷாப்பிங் போம்போது கூட பாருங்க கணவனை கூட்டிட்டு போங்க ம‌ பசங்கள கூட்டிட் போவோ இப்ப வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோ தான எப்போமே வீட்டுவுல்லயே இருந்துகிட்டு நம் வெளிய போயிட்டு வரதுக்கு ஷாப் பிங் பண்ண மாரியு ஆச்சு வெளிய போன மாரியு ஆச்சு ஒரே வேலயில ரெண்டு வேல மூணு வேல முடிச்சுட்டு வந்த மாரி ஆச்சு தானே பாருங்க அவங் எவ்ளோ ஹாப்பியான மெமரபுளான ஃபீலிங் எ சந்தோஷத்த மனசு இப்போ இப்ப கூட உங்களுக்கு எவ்வளோ சிரிப்பு வருதுதானே முகத்துல
ஆமா அதல்ல எனக்கு ரொம்ப இப்ப வரைக்கு அத நினைச்சாலுமே சிரிப்பு சிரிப்பா வரு சேரி அம்மா வந்து அது பாட்டிய சமாதானப்படுத்துறக்கு சரி வர பொங்கலுக்கு தீபாளிக்கு நா உங்களுக்கு எடுத்து தரே எடுத்தரமா அப்படின் சொல்லி இப்ப வரைக்குமே சொல்லிட்டுருக்காங்க எங்க அம்மா அதுவு மனஸ் சுல வச்சிருக்காங்க உன கூப்பிட்டு போய் உன கூட்டிட்டு பய் எடுத்து குடுக்கணு அப்படின்னு
ஓ நீங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷத்த தருது அப்படிய ஒரே ஒரு புடவாதா ஆனா அது நேர்ல போய் இத்தனை பேர் எடுத்து குடுத்ததுனால அந்த இந்த அளவுக்கு இப்ப இருக்குது தான ம ஆன்லைன்ல விட நேர்ல போய் வாங்கறது வந்து அவ்ளோ மன திருப்தியாவு இருக்கு சந்தோஷமாவு இருக் கு வெளியேது போறது வறது பாக்குறது குடும்பத்தோடல இருக்கிறது பேசுறது எவ்ளோ சந்தோஷத்த தருது நம்மளுக்கு
அ ஆமாங்க தோழி சேரிங்க தோழி நமக்கு குடுக்கப்பட்ட நேரமும் முடிய போகுது இன்னொரு வாட்டி வாய்ப்பு கிடைச்சு கண்டிப்பா பேசலாங்க தோழி ச வேணான்றிங்க தோழி
ஆ நன்றி